ஹலோ
ஆ கேக்குதுங்ளா மேட் ஆ கேக்குதுங்ளா மேடம் இப்போ
ஆ கேதுங்க மேடம் சொல்லுங்க
எப்டி போச்சு இன்னிக்கு ஒங்ளுக்கு சண்டே ஸ்பெஷல்லா
ம் ஓகே ஓகேதா மேடம் இந்த சண்டே கொஞ்ச பெட்டர் தா ஒரு சவன்ட்டி பர்சன்டேஜ் பெட்டர்
ம் ம் ஓகே ஓகே ஓகேம் அ எனக்கு ஓகேதா மேம் ஒரு எய்ட்டி பெர்சன்டேஜி நல்லாதா போச்சி
ஒ
அ சரி நம்ம இன்னிக்கி எதாவ்து பேஸ்லாமா
ம் ஷோர்
என்ன என்ன பேஸ்லா எத பத்தி பேஸ்லா மேடம்
நீங்க இந்த
சொல்லுங்க மேடம் என்ன பேசலா இந்த மாதிரி இங்க கேப் விடாம பேசுங்க ரொம்ப கேப் விட்டு விட்டு பேசுறீங்க
ஆ ஓகே மேடம் நம்ம வந்து இந்த பண்டிகைனா தெரியுங்ளா உங்களுக்கு யூ எஸ்ல வர பண்டிகை லா
ஆ எனக்கு ஓரளவுக்கு தெரிய பட் எல்லாமே அந்த ஆர்டர் ஹலோ கேக்குதுங்ளா மேடம்
ஆ கேக்குது கேக்குது கேக்குது மேடம் நறைய ஹலோ சொல்லாதீங்க கேக்குது
ஓகே ஓகே எனக்கு ஒரு அளவுக்கு தெரியு இந்தெந்த பண்டிகை எல்லாம் அப்டின்ட்டு ஓரளவுக்கு தெரியு பட் ஆனா ஒரு ஆர்டரா வந்து எனக்கு தெரியாது
ஓகே ஆர்டர்லா தேவல்ல அப்டியே சொல்லுங்க
அ விநாயகர் சதுர்த்தி வரு இல்லைங்களா அது தெரியு அது அதுக்கப்புற பாத்தீங்னா அந்த சனி
இல்ல இல்ல விநாயகர் சதுர்த்தி ஆரம்மிச்சிருக்கீங்கல்ல உங் உங்க நம்ம நம்ம தமிழ்நாட்டில்ல இன்னவெல்லா எப்டிலா இருக்கு அப்டின்னு சொல்லுங்க
தமிழ்நாட்டுல எப்டினா விநாயகர் சதுர்த்தினா நம்ம எப்டி கொண்டாடுவோ ஃபர்ஸ்ட்டு வந்து காலைல எழுந்திரிப்போ
ம்
எழுந்திரிச்சதுக்கப்பறமா விநாயகர் வந்து வாங்கிட்டு வருவோ எல்லாரு வந்து ஒரு ஒரு ஒருத்தவங்க ஒரு ஒரு மாதிரி வாங்குவாங்க எப்டினா அந்த மணி வச்சு வாங் காசு இருக்கறவங்க ஒரு மாரி வாங்குவாங்க இன்னு அதிகமா காசு இருக்கறவங்க விநாயகர் ஒரு மாரி வாங்குவாங்க ஆனா வந்து எப்டி வாங்கனாலு வந்து கடவுள் வந்து ஒரே கடவுள் தா
ஆமா
ட்ட வந்து சில பேர் வந்து பாத்திங்னா வழக்கமா இந்த மண் விநாயகர் தா வாங்கணு இந்த களிமண்ணால ஆன விநாய கர்தா வாங்கணு அப்டி சொல்ட்டு அப்புடியு வாங்குறவுங்களு இருக்காங்க அந்த மாரி இருக்கும் போது ஃபர்ஸ்டு வந்து காலைல எழுந்து குளிச்சுட்டு அந்த விநாயகர் வந்து வாங்கறதுக்கு நாங்க போவோ எப்டினா இப்போ வந்து எங்க ஊர் பாத்திங்னா கிராமம் தா இங்க வந்து கிராமத்திலே வந்து இங்க விநாயகர் சதச்சு ஆனா செஞ்சு விப்பாங்க எப்டியு போன வாட்டி வந்து ஒரு எண்பது ரூபாய்க்கு வாங்கனேன் நெனைக்கிறே ஒரு விநாயகரு அது வந்து சிலப் பேர் வந்து அந்த விநாயகர் சிலையோட அச்சு இருக்கு இல்லைங்ளா
ஆமா ஆமா மேடம்
அந்த அச்சுலே கூட அந்த களிமண் வச்சு செஞ்சு கூட விப்பாங்க ஆ சில பேர் வந்து இந்த ம து அந்த மிநாயகரே கலர் பண்ணி பெயிண்ட் பண்ணி கொஞ்ச உன்னோ ரிச்சா காம்க்கி காமிக்கிற மாரி பண்ணி விப் பாங்க
ஓகே ஓகே மேடம் விநாயக சதுத்தி கொஞ் ஷாட்டா முடிங்க மேடம் ம்
பரவால்ல மேடம் நம்ப வந்து அத பிரீஃபா சொல்லம் போது கொஞ்ச தெளிவா புரியு இல்லைங்ளா நமக்கு நெறைய அது பண்டிகைகள் இருக் இது ஆனா நமக்கு நெறைய டைம் மு இருக்குது நம்ம ஒன்னு ஒன்னா கூட பேசலாம் ஆ ஆ உம் அந்த மாதிரி தான் சொல்றே அது வந்து விநாயகர் வாங்கிட்டு வந்துட்டு அதுக்கு அப்பறமா அதுக்கப்பறம் அந்த எருக்க மாலன் சொல்லுவாங்க இல்லைங்ளா அந்த எருக்கமாலைய வந்து அந்த பூ கட் டி அந்த எருக்க மாலைய பெரிச்சுட்டு வந்து நாங்க கிராமத்துலேங்கறதுனால இங்கே வந்து இருக்கோ அதனால அத பெறிச்சுட்டு வந்து மால மாரி தொடுத்து அத வந்து விநாயகருக்கு போடுவோ அதுக்கப்பறம் பாத்தீங்கன்னா இந்த அருகம்புல் கூட அது கூட வந்து பறிச்சுட்டு வந்து அத நல்லா கழுவி அதையும் வந்து கட்டி அதையு போடுவோம் போட்டுட்டு அதுக்கப்பறம் பாத் தீங்கன்னா எங்க அம்மா வந்து இந்த சமையல் எல்லாம் சாமிக்கு படைக்கறதுக்கு படையெல்லா செஞ்சு அதுக்கப்பறம் காய் கடைல வந்து வாங்கிட்டு வந்து அது ஃப்ரூட்ஸ்சு அது என்னெல்லா வெக்கிறமோ அந்த கெலாக்கான் சொல்லுவாங்க அது அப்பறம் வந்து நாகர்பழம் அதுக்கப்பறம் பாத்தீங்கன்னா இந்த பேரிக்கா அதுக்கப்பறோ இந்த மாதுளை மாம்பழம் அந்த மாரி அவுருக்கு புடிச்ச ஸ்பெஷல் ஐட்டம் பொரி அவுள் கல்ல இதெல்லாம் வந்து செஞ்சு அது படையல் மாரி வெச்சு அது மாரி படைப்போ ஸ்பெஷலா படச்சதுக்கப்பறோ இப்ப பாத்தீங்கன்னா ஊர்ல எல்லா வந்து ஊர் மக்கள்லா சேந்து ஒரு முன்னூரூபா முன்னூரூபா அந்த மாரில்லா ஃபண்டுளா கலெக்ட் பண்ணி ஒரு பெரிய விநாயகரா வாங்கிட்டு வந்து வெப்பாங்க ஒரு தெரு ஒரு ஒரு மொண இருக்குன்னா அந்த எத்துல வெப்பாங்க அந்த மாரி வெச் சாங்க அதுல வந்து எல்லாரும் கும்பலா போயிட்டு அப்றோ எல்லாம் படச்சிட்டு இங்கே நம்ம வீட்ல வாங்கிட்டு வந்தோல்ல விநாயகர் அது எல்லாத்தையு எ த்துட்டு போய் சில பேரு அங்க பெரிய விநாயகர்கிட்டயு வெச்சு படைப்பாங்க சில பேர் என்ன பண்ணுவாங்க இங்கேயே வந்து பா த்தீங்கன்னா கொளம் இருக்கு அந்த கொளத்துல எடுத்துட்டு போயிட்டு அங்க விநாயகரை ஈவி்னிங் டைம்ல எடுத்துன் போய் விட்ருவோ விட்டுட்டு அப்படியே ஸ்பெஷலா அப்டியே ஸ்பெஷலா அப்டியே தா இப்டி தா போவு எங்களோட விநாயகர் சதுர்த்தி எல்லாமே
ஓகே மேடம் ஓகே மேடம்
ம் நீங்க எதாவது பண்டிகைகள் பத்தி வேற எதாவது ஒரு எப்டி ஸ்டார்ட் பண்ணுவீங்கே எப்டி பண்ணுவீங்கன் சொல்றீங்ளா
நம்ம நம்ம வருஷத்துல எப்பயுமே வந்து முதல் பண்டிகைன்னு பாத்தா விநாயகர் சதுர்த்தி அததான் இப்ப நீங்க தெளிவா சொன்னீங்க
ம்
ரெண்டாவது பண்டிக அப்டி பா எப்பயுமே மொத மொத விநாயக சதுர்த்திதா வரும் ரெண்டாவது பண்டிகை பாத்தா சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜைன் சொல்வாங்க
ஆமா ஆமாங் சொல்லுவாங்க மேடம்
ம் அது வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலு அது அது ரொம்ப ஸ்பெஷல்னா எப்டி சொல்றதுனா எல்லா எல்லா சைடுமே கொண்டாடுவாங்க ஒரு கம்பெனி ஆகட்டும் ஒரு சின்ன ஒரு துப்புரவு தொழிலாளிகள் ஆகட்டும் இல்லன்னா ஒரு சும் வீட்லயே நடத்துறாங்க பிசினஸ் நடத்துறாங்களே அவங்களாகட்டும் யாரா இருந்தாலு செரி நா ஒர் தையல் தையல் நம்ம ஒரு மிஷின் வச்சே தையல் தைச்சா கூட அது ஒருமே எல்லாருமே அந்த ஆயுத பூஜ அப்டின்றது ரொம்ப சிறப்புமிக்கதா கொண்டாடுவாங்க
ஆமா ஆமா மேடம் கண்டிப்பா அத எல்லா தொழில் பண்றவங்களுமே வந்து அதுல ஆர்வமா வந்து அது இத கொண்டாடுவாங்க
ஆமா எல்லா நாளுமே வந்து ஆயுத பூஜ அன்னைக்கி எல்லா நாளு அப்ப இன்னைக்கி ஆயுத பூஜ அப்டின்னா அது எல்லா கம்பெனி எல்லாமே லீவு தா அன்னைக்கி அன்னைக்கி எல்லா எடமு லீவாதா இருக்கு அதுக்கு முன்னாடினாலே செலப்ரேஷன் எல்லாமே நடந்துரு
ம் ம்
எங்க ஒரு இப்ப எப்டின்னா காலையில நம்ம முன்னாடியே நம்ம போறோனா நம்ம ஒரு ஸ் கூலா இருந்தாலு செரிதா ஸ்கூல் போனோ அப்டின்னா நம்ம கடகடனு எல்லாத்தையு கழுவிட்டு மொழிவிட்டு கடக்கனு கோலல்லா போட்டுட்டு அந்த ஆயுத பூஜ்ச்ச அன்னைக்கி தேவயான எல்லாமே ஒட்டிட்டு ஆ நம்ம எங்க நாங்க படிக்கும்போது கேக்குதுங்களா மேடம்
ஆ லைட்டா விட்டு கேக்குது ஆ சொல்லுங்க மேடம்
ம் அதா மேடம் அஅந்த அத நம் படிக்கும் போது நம்ம ஆயுத்த பூஜ செலிப்ரேஷ புக் எல்லா போட்டு வச்சு அங்கெல்லா படைக்க ஆரம்பிப்பாங்க காலேஜின் போம்போது காலேஜ்ல அந்த மாரி என்ன அதே மா அதே மாரி செலப்ரேஷன் எல்லா பண்ணுவாங்க மூணாவுது இப்ப வேலைக்கி இல்லாட்டி நம்ம போம்போதே நமக்குப்ப நமக்கு அங்க படச்சு பாத்திரோ எல்லா கொட்த்து அனுப்புவாங்க வீட்டு வீடுன்னு எடுத்துக்கணுனா நம்ம வீட்டுல வந்து அன்னைக்குதா வீடு நம்ம எல்லா சி போட்டு கழுவிட்டு புக்கல்லா போட்டு பொட்டு வச்சு டு அந்த கேக்குதுங்கள
ஆ கேக்குதுங்க மேடம் சொல்லுங்க
ஆ நம்ம நம்ம ஆயுதங்களா இருக் க்கற எல்லாமே அருவாமனைல இருந்து எல்லாமே மத்து கதவு ஜன்னலு எல்லாமே ஃபேன் மொதகொண்டு நம்ம எல்லாமே வந்து நம்ம அழகா தொ ப தொடச்சி பொட்டு வச்சி நம்ம பொறி அவுள் கல்ல அதே மாரி எல்லாமே நம்ம செஞ்சு சாமி சரஸ்வதி சாமிய நெனச்சி நம்ம அழகா படச்சு நல்ல ஒரு நல்ல ஒரு வைபோட ஸ்டார்ட் பண்ணுவோ அந்த ரெண்டாவ்து பண்டிகிய ஆயுத பூஜ ஆயுத பூஜ அப்டின்றது
ம் ம் முக்கிமா இந்த வண்டில்லா நெறய வந்து
ம் சுவர்க் ஆமா ஆமாம வண்டியில்ல தா அது முதல் இடம் பெற்றதுலே வண்டில வந்து மொத அழகா ஒரு சைக்கிளா இருந்தாலு சரிதா ஒரு சின்ன ஒரு குழந்தைங்க சைக்கிளா இருந்தாலு சரி தா அவ்வளோ பெரிய லாரியா இருந்தாலு ச சரிதா எல்லாமே அன்னைக்கின் பாதுதா எல்லாமே கழுவி அழகா பொட்டு வச் ச்சி அலங்கரிச்சு எல்லாமே நல்லா பண்ணுவாங்க
சில பேரு வந்து இந்த பலூன்ல கட்டுவாங்க மேடம் அந்த வண்டியில
ம் ஆமா ஆமா ஆமா பண்டிகன்னு பாத்தா முக்கியமா எல்லா பண்டிகையை விட ஆயுத பூஜ கொஞ்சோ ஸ்பெஷல் தா எல்லாருக்கு
ம் ம் கண்டிப்பா மேடம் வேற எதுனா பண்டிக அதுக்கப்புறோ உங்களுக்கு ஸ்பெஷலா புடிக்குமா
ம் அதுக்கப்புறோனு பாத்தீங்கன்னா தீபாவளி அப்டே ஆயுத பூஜ முடிஞ்சோனே தீபாவளி அப்டே வர ஆரம்மிக்கு தீபா தீபா சரியா தெரில தீபாவளியா தீபமான்னு சரியா தீபாவளி தா நெனைக்கிறே
தீபாவளி தா மேடம் எப் எப்பயுமே தீபாவளி வந்ததுன்னா நம்ம அந்த பட்டாசுல்லாம் மீந்திருதுன்னா அந்த தீபத்
ஆ ஆமா ஆமா ஆமா கரெக்ட் கரெக்ட் தீபாவளி தா தீப் தீபாவளி வரு தீபாவளிகுமே ரொம்ப ஒரு ஸ்பெஷல் பொதுவா எல்லா எல்லா மக் மக்களும் கொண்டாடுற ஒரு பண்டிக அப்டின்னா ஒரு கிறிஸ்டியனா இருந்தா கூடோ அது ஒரு அது ஒரு இந்துக்கள் பண்டிக தா இருந்தாலு ஒரு கிறிஸ்டியன்னா இருந்தா கூட ஒரு ஒரு ஒரு சின்ன ஒரு பட்டாசு கொளுத்தாம இருக்க மாட்டாங்க அன்னைக்கு
ம் கரெக்ட்டு மேடம்
எல்லாருமே ஒரு கிறிஸ்டியனு சரிதா ஒரு முஸ்லிமு சரிதா யாரா இருந்தாலு சரிதா அன்னைக்கு ஒரு பட் பட்டாசாச்சி கொளுத்துவாங்க ஏனா தீபாவளி அப்டி உலகத்தில இருக்க மக்கள் எல்லாருமே கொண்டாடுவாங்க அந்த பண்டிகை தீபாவளி ஏனா அது ஒரு நரகாஸ் சுரன அழிச்சதுன் சொல்லிட்டு நம்ம கொண்டாடுவோ எண்ண தேய்ச்செல்லா குளிச்சுட்டு புது ஆடைகள்லா அணிஞ்சி ட்டு அது ஒரு ஸ்பெஷலா நம்ம கொண்டாவோ தீபாவளிக்கப் அப்புறோ தீபோ தீபோ வரு முந்தி த்ருவண்ணாமலை கேள்விபட்ருக்கீங்ளா
இப்போ தீபாவளி எப்படிங்க மேடம் நீங்க வந்து எப்டி எப்டி இருப்பீங்க அந்த டே உள்ள அத சொல்றீங்ளா
ஆ தீபாவளியா காலைல எந்திரிப் போ எந்திரிச்சி ஒரு விடியங்காத்தாலாவே குளிச்சுருவோ குளிச்சிட்டு எல்லாருமே தா பொதுவா எல்லா தமிழ்நாடு மக்களே தா பொதுவா எல்லாருமே குளிச்சுட்டு ஆ ஒரு கோயில் ஒன்னு இருக்கு பொதுவா ஒரு சிவன் கோயில் அப்டினு இருக்கு அந்த கோயில்ல போயிட்டு அந்த அதிரசோ எல்லா சுட்டு எடுத்துன் போயிட்டு படச்சின் வருவாங்க படச்சின் வந்துட்டு அங் அங்கயே ஒரு கையில ஒரு கயிறு கட்ருவாங்க ஒரு நோம்பு கயிறுன் சொல்வாங்க அது பேரு அந்த கயிறு கட்டுவாங்க கட்டிட்டு அந்த கயிற வந்து கரெக்டா மூணா மூணாவது நாளு அஞ்சாவது நாளு அவுக்கணுன் சொல்லுவாங்க அது வரைக்கு நம்ம வந்து எந்த ஒரு கவுச்சயு சாப்டக்கூடாது அப்டி சொல்வாங்க அங்க இருந்து வீட்டுக்கு வந்தவுனே அதரசோ எல்லா படச்சுன் வந்தவுட்னே புது ஆடைலா அணி்ஞ்சுட்டே நம்ம போயிடுவோ வந்துட்டு வந்து நம்ம வீட்ல பட்டாசுலா வச்சு நம்ம சாமிய சாமி வெளக்கேத்திட்டு வட பாயசோ வ அண்ணா இப்ப வடை பாயாசெலா செய்ய மாட்டாங்க இட்லி செய்வாங்க சாம்பார் செய்வாங்க வட பஜ்ஜி அது மாரிலா நெறய செய்வாங்க செஞ்சு நம்ம படச்சி சாப்ட்டுட்டு நம்மகிட்ட இருக்க பட்டாசு எல்லாத்தயு நம்ம வந்து ஏத்துவோ ஏத்திட்டு அப்றோ அதோட அதோ அவப்ப அப்டியே நைட்டு ஏத்துவோ நைட்டு படைப்போ அவ்ளதா அப்டியே சிம்பிளா முடிஞ்சிடு தீபாவளி
ம் ம் ம் ஓகே ஓகே நெறய வெடி இ இதே மாரிதா மேம் இருக்கு ஆனா வந்து எனக்கு வந்து ஸ்பெஷலா ஒன்னு புடிக்கு இப்ப இந்த தீபாவளி அப் இப்ப எங்க அம்மா வந்து சுய உருண்டன் சொல்லிட்டு செய்வாங்க ரொம்ப புடிக்கு ஆ அதுதா அந்த மாரி இ அப்றோ வந்து பட்டாசுலா வெடிப்போ சின்ன வயசுல்லா வந்து ஆர்வமா போய் போய் அத வாங் வாங்கிட்டு வந்துல்லா வெடிப்போ வச்சு இப்ப பாத்தீங்கன்னா இருக்கு இல்லங்ளா அந்த மாரிதா இருந்து அந்த அந்த மாரிதா இருக்குது பட் ஆனா அதெலா வந்து நம்ம என்ஜாய் பண்ணனு இப்ப நீங்க கூட இந்த யூடியூப்லா பாப்பீங்க இந்த வி ஜேஸ் சித்து விலாஸ் ஆ பரவால்ல மேடம் அது நம்ம பதினொன்னு கூட பேசலா பன்னெண்டு வரைக்கு நம்மள்து இருக்கு அ அதா இந்த வீஜேஸ் சித்து விலாஸ்லா பாத்தீங்கன்னா ஒரு அவுங்கலா பாருங்க ஒரு சின்ன பிள்ள மாரி அழகா எல்லாத் தியுமே எல்லா வயசுலயுமே வந்து என்ஜாய் பண்ணுவாங்க அந்த மாரி அந்த இதெலா நம்ம நம்மளு அந்த மாரிலா என்ஜாய் பண்ணணு அதுனா தனிப்பே பட் ஒரு சில டைம்ல வந்து அப்டி ஒரு ஏதாவது ஒண்ணு வந்து போரிங்கா ஆயிடு மேடம்
ஆ மா
ஓகே ஓகே மேடம் சரிங்க மேடம் நம்ம அடுத்த கால்ல கண்டிப்பா பேச
ஆ ஓகே ஓக்